நீங் கேட்டுர்க்கீங்களா
நல்லா இருக்கெண்ணா நீங்க நலா இருக்கீங்ளா
நல்லா இருக்கம்ப்பா சாப்ட்டாச்சா
ஆ ணா சாப்ட்டே நீங்க
என்ன சாப்ட்ட
து அ கோதும தோச அதிரெடியாக
கோதும தோச
ஆ சீக்கிரமா செய்லா அப்டினு கோதும தோச க சட்னி அரச்சி சாப்புட்டு
ம் இங்க சாதம் தக்காளி சட்டினி ஆ அவுச்ச முட்ட
ஆ
ம்
அவ்ளதானுங்களா எல்லாரு தூங்கிட்டாங்கண்ணா இன்னக்கி மேஸ்ரிங்க வேலைக்கு வந்ட்டாங்களா
ஆ வந்தாங்களா
ஆ வந்ட்டாங்க ஒரு பக்க ஃபுல்லா பூசிட்டாங்க எம் சான்டு
ஆ
அதுக்கப்புற லோடு இது எம் சாண்டு சரியில்லன்னாங்க
ஆ
செரி எ ஃப்ரெண்டு டிப்பர் வாங்கிட்டு போயிட்டு நானே லோடு போட்டு வந்ட்ட வி எம் க்ரஷர்ல்
எந்தளவுக்கு வேல முடிஞ்சிருக்கு
ண்ணா ஒரு பக்க மட்டு்ந்தாண்ணா அவுங்க பூசிருக்காங்க ஒரு செவுத்துல ஒரு பக்கன்னா ஒரு ஃபுல் பாதி முடிச்சுட்டாங்க
ஆ
இந்த பக்க இன்னு கொஞ்ச ஒரு பிட்டு இருக்கு அதாவது அந்த அஞ்சடி மட்டத்துக் கீழ
ம் ம் ம்
மேல ஏழடி மட்டமெல்லா முடிச்சுட்டாங்க
முடிஞ்ச்சா
ம் ம்
ம் ம்
அப்புறண்ணா இன்னைக்கு நாள் எப்டி போச்சு ஜன்னல் ஒடைக்கணுன்னா
ம்
மிஷின் வச்சு ஒடைக்கலாமா இல்ல இந்த இது போட சொன்னாங்க ட்ரில்லிங் மிஷின் இருக்கு
செஞ்சிடு
ம் சொல்லுங்கண்ணா
ஓ மை காட் ஸ்மால் மிஸ்டி
ம் சொல்லுங்க
இல்ல இப்பதா மெசேஜ் பண்ணாங்க எனக்கு இப்ப சப்ரேட்டா நமக்கு மெசஜ் பண்ட்டு என்ன டாப்பிக் பேசலா அப்டினு தான மெேஜ் பண்ணுவாங்க
ஆமா
ம்
அது ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம ரேண்டமா பேசலா ஆ சொல்லுங்க
இதெல்லா முடியும்போதோ ஏதோ ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணிற அப்டி சொல்றாங்க
ஐய்யய்யோ ஐய்யய்யோ அப்ற இருக்குறவங்க சண்டக்கி வந்ட்டாங்கன்னா என்ன பண்றது
ஆ இங்க இருக்கிறவங்களா யாரு இங்க இல்லம்மா
ம்
ஆ ஒருத்தர் கன்னியாகுமரின்றாங்க ஒருத்தர் கோயமுத்தூருன்றாங்க
எல்லாரு அப்டிதான சொல்றாங்க
ம் பொள்ளாச்சின்றாங்க ஊட்டின்றாங்க
ஆனா மோஸ்ட்லி எல்லாரு மேரிடு் தா
ஆ எல்லாமே கல்யாண ஆனவங்க தா
ஆமா
ம் எல்லாமே பெரிய பெரிய ஜாப்ல இருக்
ம் சும்மா பார்ட் டைமா
ஆமா அவங்க பேசணுன்றதுக்காக பேசுறாங்க வேறு ஒன்னு இல்ல
நம்
ம்
ம் ம்
ம்
என்ன பண்றது அப்டிம்பா அப்புற இன்னைக்கு நால் எப்டி போச்சி
சூப்பரா போச்சி காலே போயிட்டு வந்தோ ம் ஹிம் போல
போலைங்ளா
ம் ஹூம் போல போலா நாளைக் காலையிலேயே பிரேயர் முடிச்ட்டு போனு
போய்ட்டு எந்தெந்த ஊருக்கெல்லா போவீங்கனா வேலைக்கு மோஸ்ட்லி போனா
தமிழ்நாட்ல ஜெயங்கொண்டம் பாண்டிச்சேரி
ம்
திருவண்ணாமலை
அந்த மாரியா
இந்த பக்கோ கோயமுத்தூரு
ம் ம் ம்
திருப்பூரு
ஓகேணா அதிகமா பேர சொல்லாத
அந்த மாரி எல்லா இல்ல நம்ம ஊர் பிளேஸ் தா சொல்லக் கூடாதா மிச்செல்லா சொல்லாமா
ஆஹா சேரி சேரி ணா
ம் அப்பறோ தம்பி அங்கலா எப்டி நல்லாருக் கிறாங்ளா காலையிலேயே இப்போ எத்தன மணிக்கு வந்த
காலையில முடிஞ்ச ஒட்னே கெளம்பிட்ட முழிந்தவுடன் என் வாகனத்தை எடுத் து அது நான் பாட்டுக்கு சென்று வந்திருக்கே
ம் ம் நல்லது
இனிமேல் அதையே பழகி கொள்ளலா என்று வருந்துகிறே
ஓ டெய்லியு போய்ட்டு வந்துரலாம்னா
அங்கேயே தங்குவது நல்லதில்ல அ இன்னு ஒரு வருஷோ இருக்கு னா
இன்னோ ஒரு வருஷோ இருக்கு
அவ்ளதா இப்ப நா ரெகுலரா போவன்னா இப்போ அவுங்க கூட சொல்லிட்டு ருக்காங்க வாரத்துக்கு நால் நாள் மூண் நாள் வந்தா போது அப்டின் சொல்லிட்ருக்காங்க
ஆ ஆ ஆ என்னா குரூப் எட்த்துது நீ
பி டெக் ஐ டி
புரியில ஆ சொல்லுப்பா பி டெக் ஐ டி ம் நல்லபடியா படிச்சி கம்ப்ளீட் பண்ட்டா நல்ல ஜாபு நல்ல சேலரி ஆமா ம்
க்கு வேலைாய்பு அமையனுமே
இல்ல இல்ல எல்லா நல்லதே நடக்கு
அப்ப நீங்க சொல்ட்டா நடக்கணு
ம் கண்டிப்பா நல்லது நடக்கு
நானு அதே எதிர்பார்க்கறே
ம்
ஆமா
அ ம் அப்றோ அவுங்க பசங்களுக் ஃபோன்லியு கால்ல மீட் பண்ணி பேசுனியா
ஆ ஆ அவுங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க
ஆ
ஆ அண்ணா வேலைல இருக்கா ம்
ம்
டெய்லியுமே கால் பண்ணுவாங்க
ஆ இல்லல்ல வீட்டு வேலையல்லா முடிச்சுட்டு போறதுக்கு சரியா போய்டு
அ பாப்பாமன் ப்ரதர் அவங்க இன்னொருத்த ஃபோன் பண்ணி வானா வானான்றாங்க
ஆ த சொன்ன இல்லையா அங்க இருக்குபா ஆர்த்தி அந்த பூவரசங்காய்
ஆ ஆ ஆ
அது கல்லு மேல தேய்ச்சேன்னா
ம்
மஞ்சளாய்டு ம் அது எடுத்து வைக்கலா
ஆஹா
சரியா
ஆ அந்த புண்ண சரியாக போவாதுண்ணா
அப்பறம் அப்பற அந்த குப்பைமேனி எல ட்ரை பண்ணியா
ஆ அம்மா புடிங்கிட்டு வர்ரேன்னாங்கண்ணா எங்கன்னா இங்க நா இந்த வேலையே செய்யும் போது மருந்து வைக்கும் போது அப்படியே சரியா போது அந்த ஒரு நைட் டு எடுத்து பாத்தா கூட நம்மளுக்கு அந்த டிப்பரன்ஸ் தெரியுது நா சிமெண்ட்ல கை வச்சன்னா மறுபடியு அதே மாரி
இல்ல அது கெமிக்கல் இல்லையா
ஆமா
கெமிக்கல் கண்டிப்பா பட்டா அப்படிதா இருக்கு சிமெண்ட்டுமே கெமிக்கல் தா எம்சன்டா
ஆ எம் சாண்டுதானா
அ எம்சாண்டு கெமிக்கல்லு இதெல்லா பட பட அப்படிதா இருக்கு ம் கடவுள நம்பு
நவ் அவுரு பாத்துக்கறாரு நம்மளுக்கு என்னா
அம்மா ஆமா நம்ம வாழ்க்கைல என்ன நடக்கனு அவருக்கு தெரியு சோ நம்ம எதுவு பயப்பட தேவல்ல
ஆமா
ம் ஏன்னா நம்ம தல முடிய மொதக்கொண்டு எண்ணி வச்சிருக்காரு இல்லையா
ஆமா ஆமா இல்லனல்லா சொல்ல முடியாது
அதெல்லா நம் பயப்படவே தேவையில்ல அப்பற என்ன சாப்பாடு
கோதுமை தோசை அப்பற கார சட்னி கொழம்பு கார சட்னி ம்
ம் நல்லாருக்கு நல்லாருக்கு
மத்தியானமு அதேதா செஞ்சுட்ருந்தாங்க சரி காலைல ஒரு கூல் குடிச் மொத்தமா வேல செஞ்சுட்டோ
அவங்க மேஸ்திரிங்கல்லா எப்படி அவங்க
அவங்கல்லா அவங்க வீட்ல போய் சாப்ட்டு வந்துருவாங்க
ஓ பக்கமே வா
ஆமா
ஆமா அப்பற இன்னைக்கு நாள் எப்டி போச்சு
நாலு ஃபுல்லா வேல மறுபடியு ஒர்க்கு
அது ரெண்டு நாளைக்கு போது
காலையிலயே போவீங்ளா நீங்க
ஆ போவே
ம் ஓகே
போயிட்டு வரணு ஏன்னா அம்மாவு அக்காவும் கன்ஃபார்ம் வரணும் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி கேக்கலனா எப்டி நாமளே அவாய்ட் பண்ணணும்னு நெறைய வர சொல்றாங்கனா அப்ப நம்மள ஏதோ நம்மளை குறித்து ஏதோ ஒண்ணு இருக்கு நாம வந்தா நானு இத்தன பேர் சொல்லி நாங்க வரலன்னா நல்லா இருக்காது
ம் அப்றோ சேரி உனக்கு என்ன அனிமல்ஸ் பிடிக்கு
ம் அனிமல் அனிமல்சா தெரிலயே தெரிலயே என்ன சொல்றதுன் தெரில
பிடிச்சதா சொல்லுப்பா
எப்டினா இங்க இல்லனா பெரிய டாக் தா பிடிக்கும் அங்க பார்த்ததுனால
புடிச்ச ஃப்ளவர்
புடிச்சஃப்ளவர் ம் வாய்ப்பேஇல்ல
எது
வாய்ப்பே இல்லனா ஃப்ளவர் எதுவும் முடியாது
ஃப்ளவர் எதுவும் பிடிக்காது கொஞ்சமாச்சு புடிச்சது
ம் நீங்க தா அஹா
ஆ எனக்கு வந்து மல்லிப்பூ புடிக்கு
நெனச்சே
அ அப்பறோ ஏதாவது பிளேஸ் புடிச்ச பிளேஸ்
குடிசை இடனா நாளைக்குமே சந்திப்போலனா அந்த இடந் தா
ஆ வெரி நைஸ்
என்ன ரெகுலரா ஒரு இடத்துல பாத்தீங்ளா அந்த இடத்துல தா
ஆமா ஆ ஆ ஆ
அந்த இடம் பிடிக்கு பிடிச்சவங்க நெறைய பேர் வருவாங்க பிடிச்சவங்கூட பேர்
ம் ம் மனசுக்கு நிம்மதியு இருக்கு சந்தோஷ இருக்கு அமைதி இருக்கும் ம்
அதனால அந்த இடம் ரொம்ப பிடிக்கும்
புரியல
அதனால ரொம்ப புடிக்கும் அந்த இடம்
ஆ அங்க இருக்கற பர்சன புடிக்குமா
ஆமா
வெரல விட்டு எண்ணி சொன்னா எத்தனை பேரு சொல்லலா
ஆ சொல்லா ஒரு ட்வெண்ட்டி அந்த மாரி
ம்
ஏன்னா ஒரு வருஷ அவ நெறைய இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்ர விட்டாலு நல்ல இருக்காது
இல்ல பிடிக்காதவங்கள நம்ம யோசிக்கணு இல்லையா
அவுங்களு எல்லாரு நேசிக்கிறதுதான்னா எனக்கு தெரிஞ்சவங்க அவ்ளவுதா தெரியு ஏன்னா நா அவ்ளோக்கு யாரு கூட இன்ட்ராக்ட் ஆகல பேசல
ம்
பேசி இருந்தா எல்லாரையு புடிக்கு இப்போதைக்கி போனா லிஸ்ட் கம்மி தா அப்பறோ தா வண்டிக்கு பெட்ரோல்லா அடுச்சீட்டீங்ளா நாளைக்கு வர்றதுக்கு
ம் ஆல்ரெடி போட்டு வச்சதே இருக்கு ஓடிட்டே இருக்கு
நா இப்பதா போய் போட்டு வந்தே செரி நாளைக்கி வர்ணுமே அதுக்காக பொயிட்டு இப்பயே போட்டு வன்ட்டே ஏன்னா காலையில இங்க பங்க் தொறக்க மாட்டாங்க
ஆ ஆ
அதில் நம்ம ரோட்ல எதுலயும் பங்க் இல்ல உள்ள காலையில
ஆமா அந்த பாப்பா ஏ சச்சுக்கு வர்ல
யாரு
அங்க பக்கந்தான இருக்காங்க ஆ ஆ என்ன ஆச்சு ஏதாச்சு எதாது கேட்டீங்களா நீங்க
இல்லண்ணா நம் பேஸ்னதே இல்லயே
அந்த பாப்பா கிட்டயா ம் ம்
பேசுவாங்க அண்ணானு சொல்லா
ஆ ஆ
பாக்கணு
சேரிம்மா சரிம்மா
ஓகே
ஆ
செரிங்கண்ணா சரி தேங்க்யூ பா ஹலோவ்
ஆட்டோவுல
எனக்கு கட்டாகு செரி பேசுங்க பாத்துக்கலா அதுவா தானா கட்டா அதுவா தான கட்டாயிடு பன்னென்டுக்கு மேல போச்சுன்னா
அம்மு வா